ப்ரொ
ஆஹ் சாப்ட ப்ரோ நீங்க சாப்டீங்ளா ப்ரோ ஆஹ் வீட்ல எல்லா நல்லா இருக்கறாங்க ப்ரோ தூங்குறாங்க ப்ரோ
ஆஹா சேர் சேரிங் ப்ரோ உங்ளுக்கு ஒர்கெல்லா முடிஞ்சா ப்ரோ
ஆ ஒர்கெல்லா முடிஞ்சுது ப்ரோ
சேர் சேரிங்க ப்ரோ
என்ன சாப்டீங் ப்ரோ
நா இன்னம பருப்புஞ் சாப்பாடு ப்ரோ அங்க
இங்க ப்ரோ இங்க இட்லி ப்ரோ இட்லி சாம்பார் வட
சேர் சேரிங்க ப்ரோ அப்ற ப்ரோ வேலயெல்லா முடிஞ்சுதா இல்ல இனிமேல்தா
இல்ல காலைல போயிட்டு வன்ட்ட ப்ரோ மேல தண்ணிலா விட்டு வன்ட்ட ப்ரோ நீங்க ப்ரோ நா அதுக்கப்புற என்ன வேல ப்ரோ வீ ட்ல
வீட்ல என்ன ப்ரோ வீட்ல கொஞ்சொ அப்பா அம்மா வெளிய போயிருக்காங்க ஊருக் போயிருக்காங்க
ம் ம்
நீ அவங்க வர்றதுக்கு எப்டியு நைட் எட்டு ஒம்போது மணியாயிடு
ஆமா ப்ரோ
ஆ நா ஈவினிங்தா ப்ரோ ஒர்க்குக் கெளம்புனு சிப்ட் டைம் ப்ரோ அங் இங்க ரெண்டு சிப்ட்டு எனக்கு செவன் டூ பைவ் ஒன் னு அப்புறோ ஃபோர் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி நைட்டு
அ ஆ
ஆ சேரி அந்த இதுக்குதா இப்ப ஈவினிங் டைம் வரைக்கு நம்ம டைம் இருக்கதுனால பேசிக்கலா ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆ அதனால தா ப்ரோ
எப்படி ப்ரோ இப்போ இதுக்கு முன்னாடி உங்ளுக்கு வேற எங்கனா ஒர்க் போவீங்களா ப்ரோ வீட்டுலதானா ப்ரோ ஸ்டே இப்ப வீட்ல வீட்ல இருக்கும்போது வேற ஏதனா ஒர்க் பண்ணீங்களா ப்ரோன்னு கே
ப்ரோ பண்ணீட்டுதாம் ப்ரோ இருக்கோ இப்ப நா பாத்தீங்னா சேனல் யூடியூப் சேனல் நடத்தீட்ருக்கே யூட்டூப் சேனல் தா ரன் பண்ணீ ட்ருக்க அப்ற இங்க எடைல வேல இருக்கு ப்ரோ ஏனா ஒர்க் போயிட்டு வற்றனால அங்க டூ எ டென் ஹவர்ஸ் ஒர்க் க்கு
ம்
க் டென் அவர்ஸ்சு சாட்டர்டே சண்டே லீவு ஆ இங்க வீட்லருந்து கெளம்பறக்கு ஒன்னவரு அங்கருந்து வற்ற தூரோ ஒன்னவரு ட்வல் ஹவர்ஸ் அதுலயே போயிரும் ப்ரோ வீட்டுக்கு ஈவினிங் ஈவினிங் பாத்தீங்னா ஆறு மணிக்கு ஆறு ஆறேகால்க்கு வந்துருவே அதுக்கப்புற ஒரு ஃப்ரஸ்சப்பாயிட்டு உட்காந்து ஏழு மணிக்கு உட்காந்தோன்னா எடிட்டிங் ஒர்க் இருக்கும் ப்ரோ
ம்
எடிட் பண்ணீட்டு அப்புற அதயு லோட் பண்றது அப்பறோ
போட்டோல ஃபோட்டோலா எடிட் பண்ணுவீங்களா ப்ரோ
போட்டோ இல்ல ப்ரோ நா வந்து பாத்தீங்னா இந்த எ ஐ இருக்குல ப்ரோ
ஆ ஆ
எ ஐ வச்சு அந்த ச்ச ஆ கொழந்தைகள வச்சு எ ஐ இவ இவ் இவ பீடியெஸ்லா போட்டிருக்காங்களா ப்ரோ
ஆமா ப்ரோ
அந்த மாரி தா ப்ரோ போட்டிருக்கே அப்புறோ இப்ப புதுசா சேனல் பாத்தீங்கன்னா வீடியோஸ் அந்த சாங்ஸ் மட்டோ வச்சு பின்ன பேக்கிரவுண்ட்ல வீடியோ அ அந்த மாரி எடிட் பண்ணி தா ப்ரோ இப்ப போட்ருக்கோ எ ஐ தா ப்ரோ ஃபுல்லா
ஆ ஓக் ஓகே ப்ரோ அப்டே லைவ்வா இருக்கற மாரி இருக்குமா ஐ எ எ
அதா ப்ரோ இப்ப வர ஜென்ரேஷன்லா எ ஐ தானே
ம் ஆமா ப்ரோ பாக்
விவசாயோ அப்புறோ சொந்தமா தொழில் பண்றவங்கள தவிர மிச்ச கம்பெனி சைடு புல்லா ஏ ஐ யா மாத்திருவானுங்க மக்களுக்கு வேலை கம்யூனுட் விட்ருவாங்க
ஆ
இப்ப பாத்தீங்னா ஃபாரின்சைட்ல இந்த அமேசான்ல பாத்தீங்னா எத்தனையோ பேர வெளி தூக்கிட்டாங்கள்ள ஏ ஐ வந்ததுனால ஆ ரோபோட் வச்சு ஒரு பண்ணிட்டு ஆ எத்தன ப்ரோ ஒரே டைம்ல பாத்தீங்கனா ஆயிர பேரு ரெ ரெண்டாயிரோ பேர வெளியே தூக்கிட்டாங்க
வ ஆமா ப்ரோ
எ அதெல்லா கஷ்டோ தா ப்ரோ
ஆமா ப்ரோ
ஆ இப்ப பாத்தீங்கன்னா இதேதா ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ வேல இல்ல அப்படி சொல்றது அப்டிதா இருக்கு அப்புறோ ஆமா ப்ரோ ஏற்கனவே நாட்டின் நாட் திந்யன்ஸ்லா இங்க வந்துட்டுருக்காங்க அதிகமா நமக்கு தமிழ் ஆளு அதிகமா வேல கெடைக்கமாட் து ஏன்னா நம்ம போனோம்னா இவ்ளோ சம்பளோ கேக்குறோ இவ்ளோ நேரந்தா ஒர்க் பண்ணுவோங்க
எனக்கு என்ன பொறுத்தவரலையு ஒரு ஒரு ஆசதா ப்ரோ ஆ இப்போ ஒரு மே ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் நில இருக்கணு அத ச றா ஒரு வீடே சுத்தி விவசாய பண்ணு ப்ரோ
அது ச்ச நெறைய தமிழ்நாட்டுல நெறைய பேத்துக்கு அது ஒரு ட்ரீம்மா தா ப்ரோ இரு நெறைய பேத்துக்கு அது நடக்குது சில பேத்துக்கு நடக்க மாட்டேங்கிது
நெறைய பேருக்கு நா சில பேருக்கு தா நடக்குது நெறைய பேருக்கு நடக்க மாட்டுது ப்ரோ
அதா ப்ரோ சில பேருக்கு தா நடக்குது இப்பலா நூத்துல ஒரு இருவது பெர்சன்டேஜ் தா நடக்குது எண்பது பெர்சன்டேஜ் அது வெறு கனவா தா ப் ரோ
ஆமா ப்ரோ ஏன்னா அங்க நம்போ பெரியப் பாத்தோன்னா அங்கருக்கணும் இப்போ ப்ச் அஹ் இப்போ ப்ப அங்க ஒரு எடத்துல நம்ம விவசாயம் பண்றோம் அங்க வந்து ஓ ஞ்சோ ஒரு ஒரு பத்து மாடு வளக்கணும் அங்க கோயி வளக்கணும் ஆடு வளக்கணும் அங்க இருக்கிற வக்கே அந்த பில்லு வந்து மாட்டுக் குடுக்கணும் கோயி கோயில இருந்து நம்பளுக்கு என்னன்ன நன்ம வருது மாட்டுக்கு என்னா நன்ம வருது ஆட்டுல இருந்து என்னா நன்ம வருது அத வச்சு ஒரு பிசினஸ் பண்ணோம் நெல்லு போட்ற மாரி நெல்லுல இருந்து ஒரு பிசினஸ் பண்ண இது தே மாரி தா நம்
ல்ல நம்ப சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ப எடுத்துக்கலாம் சேர்
நம்ப யாரையு போயி ஹெல்ப்புக் கேக்க்த் தேவயில்ல நம்ப நம்ப அழகா விவசாயம் பண்ணோமா இயற்கையா இருக்கலான்னா
ஆமாம் ப்ரோ விவசாயந்தா ப்ரோ ப்ச் இருக்கறதே பெஸ்ட்டு விவசாயம்தா ப்ரோ அ ஏன்னா அது பண்ணா மட்டுந்தா நம்ம வாழ்வாதாரமே ஓடிக்கிட்
இப்ப பாத்தோன்னா இந்த நகவெல எல்லாம் வேற ஏறிடுச்சு ஆஹ் நாவெ இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல பாத்தன்னா செம்ம ரேட்டு போயிடுச்சு ஆஹ் - நகெல்லாம் எடுக்க முடியாது நம்ப ஒன்னு இருவது எவ்வுளோ ஒன்னு இருவத்தி அஞ்சு ப்ரோ ஆமா ப்ரோ இப்பிடின்னு தெரி்ஞ்சுர்ந்தா நக ந - நக நா எடுத்து போட்டு வச்சிருக்கலாம் போலருக்கு ப்ரோ. நக எடுத்து போடுறது இடம் வாங்கி போறதுதா ப்ரோ இந்த நாள்ல்ல
இப்பத்தய இது க ஜென்ரேஷன்லாம் அதா ப்ரோ ஒன்னு கோல்டு மேல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லேய்ன்னா ஆஹ் லண்டு மேல இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டு வே எகரிட்டு தான் ப்ரோ இருக்
ஆமா ப்ரோ இப்ப ஃபுல்லாவே அப்படிதா ப்ரோ
ல்ல ஒரு ஏக்கர் நெலோ எவ்ளோ வெல போயிகிட்டு இருக்கு
இங்கேயா ப்ரோ இங்கெலாம் வந்து ஒன் ஒரு கிலோ போகும் ப்ரோ
புரியல ப்ரோ
ஒரு லட்சம் ரூவா ப்ரோ ஒர் ஒரு சென்டே ஒரு ஏக்கர் ஒரு கோடி ப்ரோ. ஆமா ப்ரோ ஒரு கோடி மேலேயே கூட இருக்கு ப்ரோ. நாலு கோடி கூட போது ப்ரோ ஒருரோரு எடம்
ஆஹ் இங்கேயே அப்படித்தா ப்ரோ சொல்றாங்க அஹ் இப் எப்டின்னா உங்க சைட்ல வந்து குத்தகைக்குல்லா கடைக்கிதா ப்ரோ இப்ப ஒரு ஏக்கர் ரெண்ட் ஏக்கர் எல்லா குத்தகைக்கு புடிக்கிறாங்கல்ல, ஓ, சேரி சேரி ப்ரோ, ஏனா இந்த அது எல்லாமே குத்தகைக்கு சில பேரு குடுக்குறாங்க இப்ப புதுசா எதோ போக்கியதுக்கு ன்னு சொல்லி குடுத்துட்ருக்காங்க ப்ரோ எடத்த தோப்ப போக்கீயத்துக்கு போக்கியம் தெரியுமல்ல ப்ரோ
தெரியாது ப்ரோ
வீடெல்லா போக்கியத்துக்கு போவாங்க ஒரு லெட்டர் மாரி எழுதிக்குவாங்க ரெண்டு லட்சருவா குடுத்து போக்கியத் துக்கு நா இத்தன வருஷ இருந்துக்குவ அப்போ போவும்போது ரிட்டன் பண்ணிருவாங்க ஆ ஆமாாம் ப்ரோ
அடமான அடமானம்னு சொல்வோ நாங்க போக்கியா சரி வுடுங்கோ
இங்க வந்து பாத்திங்கனா அதா ரெண்டு ஏக்கர் பாத்திங்கனா பதினெட்டு லட்ச மேம் முப்பது லட்ச என்னமோ சொன்னாங்க ரெண்ட் மூணு வரு ஷத்துக்கு அந்த மூணு வருஷ முடிஞ்சது அந்த பதி னெட்டு லட்ச
கரெக்ட் ஒரு டாக்குமெண்ட போட்டு அத இது பண்ணிடுவாங்க ப்ரோ
ஆனா அந்த நுப்பது லட்சத்த அவங்க வட்டிக்கு வுட்டு அவங்க டபுளா பாத்துருவாங்க
ஆமா ஆமா ப்ரோ
ஆமா ப்ரோ இங்க அப்படிதா போய்ட்டிருக்கு
நல்லா சாப்பிடணு நல்லா தூங்கணு ப்ரோ அது என்ன பொ என்ன என்ன பொறுத்தவர்லயு நல்லா வேலய செய்யணு கய்னி வேல செய்யணு நல் லா சாப்படனு நல்லா தூங்கனு ப்ரோ
ஆ இவ்ளதா ப்ரோ இப்ப எப்படினா ப்ரோ இப்ப சொந்தமா தொழில் பண்றவங்கதா ப்ரோ முன்னேற முடியு இப்ப என்ன மாரி இப்ப இப்ப கம்பெனி சைடு நா போயிட்ருக்க அவ ஒருத்த ஒவ்வொரு வேல சொல்லுவா ஆ அவங்கிட்ட இதெல்லா நம்ம போய் செய்யணுமானு ம மைன்டு தோணு ஆனா பாத்தீங்னா மாசத்துல நமக்கு அந்த சம்பளங்களுவு வேணு
ஆமாம்பா
இதே இப்ப உங்கள மாரி ஒரு பிஸ் ஆடு மாடு இப்ப சொந்தமா விவசாயோ இந்த மாரி பண்டம்னா நமக் கீலையா நமக்கு மேலையு யாறுல்ல நமக் கீலையார் ந்த நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைஸ் செஞ்சுட்டு போனமா நமக்காக நம்ம வேலய செஞ்சிருப் பொயர்லாம்
காண்டிப்பா ப்ரோ இதுக்கு முன்னாடில பாத்தனா நம்ம வீட்ல இங்க பக்கத்துலயே வீட்டு பக்கத்துலயே நெலோ ஒன்னு குத்துகை வச்சிர்ந்த ப்ரோ அது பனா நெய்லு குடு ப்ரோ ஒ எள்ளுச்செடி ஆமா எள்ளு பரும்ப அப் அப்றோ பக்கத்துல ஒருத்தரட்ரை ட்ராய்ட்ரு வச்சிரு யாரரு கூப்டு ஓட்டிட்டு கலப்பு கலப்ப போட்டு ஓட்ரோ ப்ரோ கலப்பு போட்டு ஓட்டிட்டு அப்டியே எள்ளு வெச்சிரு மண்ணு கொட் ப எள்ளு மிக்ஸ் பண்ணி ஏனா எள்ளு பக்கத்து சின்ன சின்னதா நெறையா இருக்குற மாரிக்காவு அப் நம்மண்ணுல மிக்ஸ் பண்ணி போடும்போது மண்ணுல எங்கனா ஒன்னு ஒன்னு இருக்ராருக்கு மண்ணூ நம்ம வாரி வீசுர போது எல்லா எடத் அ எல்லா இடத்துல பரவி வுர மாரி இருக்கோ ஒ வச்ச ப்ரோ பர்ஸ்ட் ஒரு டேங் வச்சோ அது நல்லா ஓரளவ்க் கூ வந்துச்சு ப்ரோ அதே மாரி தண்ணி வந்து பக்கத்துல கெணறு ஒருத்தவ்ங்ல்து சு மோட்டரு போட்டு தண்ணி எரச்சி விடுவோ அப்றோ மொளகாச் செடி ஒரு வருஷோ மொளகா செடி ச்சோ
சேரிங் ப்ரோ
அது நல்லா ஓரளகு நாங்களு நம்
உள்ளுக்குள்ள வரமானு சொல்லிட்டு அ
சொம்மாருக்குற ஒரு
ஒரு வயகாட்ல போட்டு பாப்போ எப்படிதா இரு சேர் சேரிங் ப்ரோ ஓ சேர் சேரிங் உங்களுக்கு கெணறு
ஆஹா எதுவு இல்ல ப்ரோ நம்மளுக்கு எல்லாமே வித்துட்டாங்க ப்ரோ ஆ இருக்கு ப்ரோ வீட்டு பக்கத்துல இருக்கு ப்ரோ, ஆ இப்ப விவசாயம் பண்ணுனா ஆமா எங்களுக்குல்லா ஏரி ப்ரோ நம்ப சா இப்ப தமிழ்நாட்லயே பாத்
ம் ம் சேரி சேரிங் ப்ரோ, பரவால்ல ப்ரோ ஆனா உங்களுக் தண்ணி பிரச்சனைல்லா இல்ல
ஆ இல்ல ப்ரோ
பரவாயில்ல ப்ரோ, ஏன்னா விவசாயத்துக்கு மெயினே தண்ணி தான
ஆமா ப்ரோ, விவசாயத்துக்கு இப்ப கொஞ்சோ முக்கியத்துவம் குடுத்தா நல்லா இருக்கு இப்போ ஏன்னா இப்ப நம்பளுக்கு இப்ப பாத்தன்னா இப்ப அந்த எள்ளு போடும் போது பாத்தன்னா நம்ப ஒரு பைசா வந்து பாத்தன்னா ஒரு ஐயாயிரரூபா அதுமேரிதா ஆயிருக்கு ப்ரோ ஆனா நம்பளுக்கு வந்தது பாத்தன்னா ஒரு எப்டியு பத்து ரூவாய்க்கு மேலதா ப்ரோ கையில வந்துச்சு எதுமே அதுல எந்த வேலையு இல்ல ப்ரோ அது து அது என்னனா ஒரு எங்கனா அப்பா எங்கனா வேலக்கி போயிட்டு வருவாரு அப்ப திடீர்னு வந்து மோட்டர் போட்டா அந்த தண்ணி பாச்சினாரு ஒரு ரெண்டு டைம் தண்ணி பாச்சினாரு அந்த ஒரு நாள் ஓட்டன் வந்து ஒருநாள் போய் அடிச்சிது ப்ரோ, அவ்ளோதா ப்ரோ
சேர் சேரிங் உங்களுக்கு தென்னந் தோப்பெல்லா இருக்கா ப்ரோ ஓ சேர் சேரிங் இப்ப நீங்க விவ இப்பிடின்னா வ நெல்லு இந்த மாரி போட்டிருக்கிங்ள
ஆமா ப்ரோ ப்ரோ பேசறதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ டேங்க்ஸ் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஆ ஓகே ப்ரோ
ஆ